ஹலோ ஹலோ வணக்கம் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஹலோ ரொம்ப நல்லாருக் க சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேக்குது கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது ம் சும்மா ஆ
ட்டு என்ன பண்ட்டு இருக்கீங்க
சும்மா சும்மா ஆ சாப்டே நீங்க சாப்டீங்களா என்ன சாப்
அ மதியானோ மதியானோ சாப்டோ இன்னு நைட்டுக்கு என்னான் தெர்ல மதியானோ வந்து நா இன்னக்கி ரசம் இந்த ப்ரான் கிரேவி பீட்ரூட் பொறியல் சாப்ட்டோ நீங்க என்னா சாப்ட்டீங்க
நானு ரசம் சோறு வெந்தக்கா வச்சு சாப்ட்டோ டீல்லா குடுச்சாச்சா ஈவ்னிங் ஸ்நாக்ஸ் எதாவது சாப்ட்டீங்களா
இப்ப தா டீ குடுச்சோ இன்னு ஸ்நாக்ஸ் எதுவு இல்ல வெளிய தா போய் வாங்கிட்டு வரனு பசங்களு அதா ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுன் கேட்டுனு இருக்காங்க
ஓ
இன்னு கொஞ்ச நேரத்துல வெளிய கெளம்பி வாங்கிட்டு வருவோ சேரி சும்மாதான இருக்கோ செரி கால் பேச ஆமா என்ன பண்ணு இருக்கீங்க சிஸ்டர் ஜாபா படிக்கிறீங்களா
ஆ ஜாப்பு
ஓகே சிஸ்டர் ஓ
ஜாப்ல இருக்கோ நீங்க என்ன ஜாப்ல இருக்கீங்க
நா வந்து கேப் கேப் டிரைவர்
ஓ சேரி செரியு இன்னக்கி நீங்க வண்டில்லா ஓட்னீங்களா லீவா
இன்னிக்கு போகல லீவ் வீக்லி ஒரு நாள் ஆஃப் எடுக்குற மாரி இருப்ப எப்பவுமே ஃபிரைடே எடுப்ப இன்னிக் கொஞ்சோ வெளிய போற வேல இருந்தனால இன்னிக்கு எடுத்த எனக்கு வீக் ஆஃப் பாதி வாரத்துல ஒரு நாள் வீக் ஆஃப் மாதிரி இப்ப ரெஸ்டு நம்மளுக்கு ஒரு ரெஸ்டு
ஓ சேர் சேரி
சொல்லுங்க சிஸ்டர் இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல எங்கயாவது போனீங்களா ஃபேமிலியா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட
ஆ இந்த சம்மர் ஹாலிடேஸ் வெளிய இங்கயு போகல வேல இருந்ச்சு
ஏ சிஸ்டர் எங்கயுமே போலியா
ஆ சும்மா பக்கத்துல தா அப்டி பீச் அப்டி போனோ ஆ வர்ர கேரளா பக்க போனோ ஒண்டே டிரிப் மாரி வட கே
ஓ ஓகே கேரளால என்ன ஃபேமஸ் சுத்தி பாக்கற எடத்துல இந்த எடத்துக்கு போனே அதுனால மறக்கவே முடியல அந்த எக்ஸ்பீரியன்ஸ ரொம்ப ஜாலியா இருந்தது
ஆ கேரளால நெறைய எடோ இருக்கு நீங்க வந்து கொச்சி போனு கொச்சில ரெண்டு மூணு ஐலாந்து இருக்கு அங்க வந்து அ போட் மூலமா நா வந்து வன் பண்ணி ரெண்டு மூணு ஐலான் பாக்குற மாரி இருக்கு அது ஒரு அதுக்கு அங்க போற மாரி இருக்கு அப்பறோ பொன்முடின் ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷன் இரு கே அங்க எதுவு இல்ல சும்மா மேல போய் சைட் சீன் பாக்கலா நல்லாருக்கு கிளைமேட் நல்லாருக்கு மேல ஆ ரெண்டு மூணு ஃபால்ஸ் இருக்கு
டே நா கேக்கறது இந்த எல்லா எடத்துக்கலா போயிருக்கீங்க சரி சுத்தி பாத்தீங்க பர்டிகுலரா பிளேஸு இருக்குல இந்த பிளேஸுக்கு போனே இந்த பிளேஸு எக்ஸ்பீரியன்ஸ எக்ஸ் பிரியன்ஸ் பண்ணது என்னால மறக்கவே முடியாது அந்த மாரி கேக்குறே
ஆ அது ஓ அதிரப்பலி ஃபால்ஸ் நல்லாயிருந்துச்சு அப்ப அந்த ஏரியாவு நல்லா இருந்துச்சு ஒண்டர்லா வந்து நாங்க வந்து காலேஜ் படிக்கும் போது போயிருக்கே ஆ ஒட்டர்லாவு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்
ஒண்டர்லா நல்லா இருக்கு ஏனா கேரளா தா ஃபர்ஸ்ட்டு ஓபன் பண்ணது ஒண்டர்லா இல்ல பேங்ளூர்ன் நெனைக்கிறே கேரளாவா பேங்ளூரா கரெக்ட்டா தெரில
தெர்ல கேரளா நா கேரளா தா போயிருக்கே அங்க வந்து இப்பதா ஒரு ரெண்டு நாள்தா ஆ ரோலர் கோஸ்டர் முன்னாடி இல்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்போ ரோலர் கோஷ்டர் மட்டோ புதுசா வந்துருக்கு
ம் இங்க சென்னையிலே ஓபன் பண்ணிருக்காங்க ஆனா சென்னைனா சென்னைலே கெடையாது செங்கல்பட் தாண்டி ஒரு இருவது கிலோமீட்டர் தாண்டி போனா அங்க கூட ஒண்டலோ ஓபன் பண்ணிருக்
ஆ சென்னை வந்து ஓ வி ஜி பி அதுவோ சென்னை தான
வீ ஜி பி யோ சென்னை தா எம் ஜி எம் மோ சென்னை தா வீ ஜி பி எம் ஜி எம் குயின்ஸ்லேண்டு அப்றோ இப்ப புதுசா தொந்தது இந்த மூணுல பாத்தீங்னா குயின்ஸ் லேண்டு தா பெஸ்ட் உங்களுக்கு குயின்ஸ்லேண்டு தா பெஸ்ட் எம் ஜி எம் கூட உங்களுக்கு சின்னது தா
ஓ இல்ல எல்லாத்தவிட குயின்ஸ்லேண்டுல எது நல்லா இருக்கோ எக்ஸ்பீரியன்ஸ்ல
குயின்ஸ்லேந்தா ஏனா நாங்க தா குயின்ஸ்லேண்டு ஏறி போயிருந்தா போனது வந்து வி ஜி பி பஸ்ட் போனோ சில கொஞ்சோ ரைடு தா உங்களுக்கு ப்ரீயா குடுப்பாங்க மத்த ரைடுலா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க எம் ஜி எம் அப்டிதா எம் ஜி எம் வந்து ரொம்ப சின்ன சின்ன தீம் பார்க் கு ஆனா ரைடோ கம்மியதா இருக்கோ
ஆனா இப்ப நம்ம வந்து இப்ப கொச்சி ஒண்டர்லால நம்ம மொதல்ல டிக்கேட் காசு எடுத் தோல அதுக்கப்றோ உள்ள ரைடுக்கு எதுவோ காசு கெடையாது
ஆ அதல்லா ஃப்ரீ தா ஏனா நானு ஒண்டர்லா போயிரு ஆ அது எல்லாமே ஃப்ரீ தா ஆனா ஒண்டர்லாலயு ஒரு மிஸ்டேக் இருக் கு அந்த ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒன்னு குடுப்பாங்க கரட்டா
ஆமா ஆமா ஆமா அவுங்க வந்து ஸ்பீடாப் எல்லாமே பஸ்ட் ப்ரையாரிட்டி
அது மட்டோ அந்த ரைடு வந்து ப்ரீயா நம்ம லைன்ல நிக்க தேவல சீக்கிரமா போயிலான்ட்டு ஆனா அந்த பாஸ்டிராக்கே போட்டு ஒரு சில ரைட்ல நின்னா தா போக வேண்டியதாந்தது அதுக்கு தனியா எவ்ளோ எவ்ளோ சார்ஜ் பண்ணாங்க ஆனா குயின்ஸ்லேன்ட் எம் ஜி எம் ல அப்டி கெடையாது ஆ குயின்ஸ்லேன்ட் எம் ஜி எம் லா எப்டி குயின்ஸ்லேன்ட் ல கெடையாது நீங்க ஸ்டார்டிங் உள்ள போனீங்னாலே அந்த பேண்டு எல்லாமே ப்ரீ தா நம்ம உள்ள போய் அந்த புட்டு மட்டுதா சாப்புற மாரி இருக்கோ காசு நம்ம பே பண்ணி
ஆமா எல்லா இதுவுமே புட்டு தனியா நம்ம பே பண்ற மாதிரி தா இருக்கோ
ஆமா எனக்கு பெஸ்ட்டுனா பெஸ்ட்டுனா குயின்ஸ்லேண்ட் தா ரெபர் பண்ணுவோ
ஓ செரி செரி
உங்குளுக் குயின்ஸ்லேண்ட்னா பூந்தமல்லி ஹைரோடு இதுக்கப்றோ தா மேடோ பண்ணனு இப்ப கடைக்கு போயிட்டு வெளிய வன்ட ஒனே கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்ட்டு படுத்து தூங்க வேண்டியதா மறுபடியோ விடிய கால ஆறு மணிக்கு எந்துச்சி
ஸ்போர்ட்ஸ் ஏதாவது பாப்பேன்
ந மேடம் புரில
ஓ சோ
இல்ல ஏதோ சொன்னிங்க
நீங்க டிவி ஏதாது பாப்பிங்க இல்ல டிவி கெடையாது ஸ்போர்ட்ஸ்ஸாது பாப்பே இல்ல டிவி ஸ்போர்ட்ஸ் எதாது பாப்பிங்கலா ஆ
இப்போ எப்டி மேடம் இப்போ புட்பால் ஆ பிபா வேல்டு கப் தான ஓடினு இருக்கு
ஆ இல்ல ஐ
எங்க வீட்ல எதையோ ஐப் ஆ கிரிக்கெட் அவ்ளவா பாக்க மாட்டோ மேடோ கிரிக்கெட் ப ஸ்போர்ட்ஸ்னா புட்பால் தா புடிக்கோ எங்க வீட்ல டிவி பாக்குபோது நம்ம புட்பால் மேட்ச் பாத்து இருந்தா கடுப்பா ஆயிடுவாங்க அதனால நம்ம போன்லதா பாக்கறது மொபைல பாத்துட்டு போய்டுவோ தோ ரனால்டோ ஆட்னா ரனால்டோ ஆட்னா மட்டு பாப்போ ஃபர்ஸ்ட் மிஸ்யூ மிஸ்யூ ம் சொல்லுங்க
இல்ல இல்ல நார்மலா எல்லாரு கிரிக்கெட்தான பாப்பாங்க நீங்க ஃபுட்பால் பாக்குறே சாய்ந்தரோ வரைக்கு எனக்கு கொஞ்சோ வெயிட்
எனக்கு சின்ன வயசுலந்து ஃபுட்பால்தா மேடம் பிடிக்கு ஏனா நாங்க நா ஸ்கூல் படிக்கும்போது ஃபுட்ஸ்பால் ஃபுட்பால்தா எங்களுக்கு மெயின் கேம்
ஓ சேரி சேரி
ஃபுட்பால்தா மெயின் கேம்மா ஃபுட்பாலேயே ஸ்கூல் டீம் நியூவா வந்திருக்க ஃபுட்பால்ல மோஸ்ட்லி ஃபுட்பால்தா எனக்கு ரொம்ப புடிக்கு ஆ இப்ப ஞாயித்துகிழம ஆனா நாங்க ப்ராக்டிஸ் கூப்டுவாங்க சாட்டே சண்டே கூட ப்ராக்டிஸ் இருக்கு எங்களுக்கு நா ஏழு மணி கெளம்ணு ஸ்கூல் இருந்தா ஆறு மணி கெளம்பிட்ணு ஒன் ஹவர் பிராக்டிஸு ஏழு மணிக்கு ஏழ்ர மணிக்கு ஸ்கூல் அப்டியே யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணி ஸ்கூல் போய்ட்ணு மறுபடியு ஸ்கூல் விட்டோனே நாலு மணிக்கு விடுவாங்க ஒரு ஆறு மணி வரைக்கு ப்ராக்டிஸ் இருக்கு
ஆ ஏதா மேட்ச் எதாது வெளையாட போவீங்களா எல்லாரு சேர்ந்து ஓ சேர் சேரி
ஒரு ஸ்கூல் இன்னோர் ஸ்கூல்லா போவோ
ஏதாவது வின் பண்ணிர்க்கீங்களா கேம் ஆமா ஜாலியா இருக்கு வின்
ஜாலியா இருக்குமா சண்ட தாங்க வரு
ஹே இல்ல இருந்தாலு
பீ டி சார் ம் அடிப்பாரு எங்க பீ டி சாரு தப்பு பண்ணா வெள்ளாலேன்னா
எல்லா ஸ்கூல்லயு பீ டி சார் அடிக்கதா செய்வாரு
எங்கள அடிக்கிறது ரொம்ப வித்யாசமா இருக்கு
என்ன மாரி பனிஷ்மெண்ட் இருக்கு
முட்டி போட வச்சு என்ன பண்ணுவாரு ஃபுட்பால் என்ன பண்ணுவாரு அவரு நிக்க வச்சு கிக் பண்டுவாரு
நாங்க முட்டி போட்டுருப்போ அவரு கிக் பண்ணுவாரு அது ஃபுட்பாலால
ஓ பால உங்க மேல அடி
ஆ டொம்மு டொம்மு டொம்முனு விழும் பாலு ரெண்டு வாட்டி வாங்கிருக்கே ரெண்டு வாட்டி வாங்கிருக்கே நான் எப்பவுமே கோல் கீப்பராதா நிப்பே
ஓ செரிங்
கோ கோல்கீப்பராதா நிப்பே ஒரு வாட்டி கோல் மிஸ் பண்டே ஆனா அந்த மேட்ச் ஜெயிச்சிடோ ஒரு கோல் மிஸ் பண்டே தோக்க வேண்டிய மேட்சு லாஸ் டைம்ல ஜெயிச்சிட்டோ அதுக்கு என்ன பண்ணாரு ஜெயிச்சது பெருஸ் இல்லேன்ட்டு எல்லாரையு எல்லாரு போயிட்டாங்க மேட்ச் முடிஞ்சோன்னே
ஆ
சர்டிபிக்கட்டு சின்ன மெடல்லா கொத்துட்டு போயிட்டாங்க லாஸ்ட்ல என்ன பண்டாரு எல்லாரு போயிட்ட பிறகு கிரௌண்ட்ல யார் யார்லா கொஞ்சோ நல்லா ஆட்லயோ அவங்கள்ளா என்ன பண்ட்டாரு நிக்க வச்டாரு முட்டி போட்டு
ஓ சேரி சேரி ஆ
மூனு மூனு ஷாட்டு
ஓ நீங்க விளையாதத விளையாதவங்க விளையாதாதவங்களுக்கெல்லா
ஆ எங்கள அடிப்பானுங்க புட்பாலால
ஆ புரியுது புரியுது
ஆ
அதா கேட்டே இல்ல இப்போ ஸ்கூல் மெமரிஸ் எல்லா நெனைக்கும் போதே கொஞ்ஜோ நல்லாருக்கு எங்க ஸ்கூல்ல எல்லா எங்க ஸ்கூல்ல எல்லா வாலிபால் வந்தா விளையாதா வருவாங்க நாங்களு சும்மா ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னோ ஸ்கூலு போயி ஆனா எங்களுக்கு இப்படி பனிஷ்மென்ட்டு வந்து எங்களுக்கெல்லா பனிஷ்மென்ட்டு வந்து வெயில்ல நிக்குற மாதிரி தா இருக்கு இத மாதிரி அடிக்கல்லா மாட்டாங்க வெயில்ல ஒன் டே ஃபுல்லா நிக்கனு தண்ணி குடிக்க கூடாது அப்டித்தா சொல்லுவாங்க
ம் செரி செரி
ம்
அப்றோ
சரி மேடம் வேற என்ன பிளான் இப்போ நைட்டு டின்னருக்கு
இதுக்கப்புறோ தோச எதாவது சுடனு
ஓகே ஓகே தோச எதா சாம்பாதா
ஆ இல்ல சட்னி அரைக்கனு தேங்கா சட்னி வக்கனு
ஓகே ஓகே மேடம்
ஓகே
ம் சொல்லுங்க ஓகே மேடம் உங்க கிட்ட பேசுங்க ரொம்ப சந்தோஷ மீண்டு பேசுவோம் நன்றி வணக்கம் உம் நன்றி வணக்கம்
உம்